இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க இதோ என்னோட புள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒடம்பு வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாத ஒரு இது ஆய்ச்சு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ப இப்ப இப்ப இருக்க நம்பளுக்கு நெலமையில வந்து பாத்தீங்கன்னா நெ றைய ஒரு உணவு வந்து பாத்தீங்கன்னா புள்ளைகளுக்கு வந்து ஒத்துக்கிறது இல்ல இதனால வந்து பாத்தீனா நெறைய நோய்களு இப்ப வந்து வருது பாத்தீங்களா ஏன்னா இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது ப பள்ளிக்கூடத்துல சேத்தா கூட அங்க பக்கத்துல இருக்க புள்ளைங்களுகிட்ட இருந்து கூட நம்பளுக்கு அந்த ஏதாவு து ஒரு நோய் பரவுமோன்ற ஒரு பயத்துலதா நம்ம புள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்ன்னா ஸ்கூலுக்கு அனுப்புற ஒரு சூழ்நெலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோல்ல
கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து எந்த நோய் வந்து எப்டி வருது அப்டின்றதே வந்து நம்ளால சொல்ல முடியறதுல்ல ஏன்னா இப்ப நோய்கள் வந்து ரொம்ப புது புது நோய்களா வருது சிலதெல்லா அப்ப நம்பளோட சின்ன பிள்ளைகள் இரு நம்பள சின்ன பிள்ளைகளா இருக்கிற காலகட்டங்கலேல்லா வந்து ஆ இந்த ஸ் அ சக்கரை நோய் அப்டின்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது இல்லிங்களா யாராவுது நம்ப வீட்ல இருக்குற பெரியவங்களுக் கு இருந்தா மட்டுதா வந்து சக்கரை நோய் அப்டீன்ற ஒரு விஷ்ய இருக்கு அப்டின்றதே வந்து நமக் கு தெரியு ஆனா வந்து அப்ப குழந்தைங்களுக்கெல்லாமே வந்து ஆ வ வராமதா இருந்துட்டு இருந்த காலகட்டமா இருந்துச்சி ஆனா இப்ப வந்து நம்ம ஏதாவுது கொழந்தைய மருத் துவமனைக்கு நம்பள கூட்டிட்டு போகும்மோதுதா தெரியுது சிறிய குழந்தைகள் உட்பட வந்து இப்ப புறந்த புற பொறந்த குழந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா சக்கரை நோய் வந்து பாதிக்கப்பட் டுருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது எல்லாமே வந்து அவுங்களுக்கு ரொம்ப க டினமா இருக்கு ஏன்னா இப்ப சிறு பிள்ளைகள்ல இருந்தே வந்து சக்கரை இனிப்பு அப்டின்னா என்னன்னே தெரியாம வளருவாங்க அத் துவு இல்லாம அவுங்க வந்து இன்சுலின் அப்டின்ற வந்து ஒரு இன்ஜெக்ஷனு எடுத்துக்ற மாதிரி இரு கு அது வந்து ரொம்ப கடினமா இருக்கு ஏனா அது டெய்லிமே வந்து அ அவுங்க மாலை காலை பொழுதுல மாலை அ மதிய நேரங்கள்ல்ல இரவு பொழுதுல மூணு நேரமு எடுத்துக்கற மாதிரி இருக்கு ஒரு நேரம் இரண்டு நேரம் அது மா திரி எடுத்துக்கற மாதிரி இருக்கு அது அந்த சிறு குழந்தை கள்லியே வந்து அவுங்குளுக்கு பயன்படுத்தம் மோது அவுங்ளோ அவுங்ளுக்கு அவுங்ள விட வந்து அவுங்களுக்கு வந்து அது பழகிடு ஏனா நம்ப தினம் தோறும் ஒரு விஷ்யம் பண்றோ ப்டின்னம் மோது அது நம்ளோட உடல் ரீதியாவு மனரீதியாவு அது வந்து நமக்கு பழக ஆரமிச்சிரு ஆனா வந்து நம்போ ஒ ஒரு ஒரு நே ட்டம்மா அவுங்கள வந்து வ ரொம்ப க அ வா க கவனிச்சுக்கிட்டே இருக்கற ஒரு சூழ்நிலை உருவாகு ஏனா இன்கே இப்ப திடீன் வந்து லோ ஆயிடிச்சி அப்டின்னம்மோ நம்ம அதுக்கான உணவு வ அவுங்களுக் ஒடனே நம்போ குடுக்கற மாதிரி இருக்கு ஐய் ஆயிடுச்சு அப்டினா அதுக்கு நம்போ உடனே அவு க்கற மாதிரி இருக்கு அதனால இந்த க இந்த ஒரு சூழ்நிலைகள்ல வந்து நம்ப கடக்கறது வந்து நமக்கு மெ ரொம்ப மிகவும் கடினமாருக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலை இரு க்கு ப்ப கொழந்தைகள் இருக்கற பெற்றோர்கள் கூட சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமா தா இருக்கு நா அத ஒரு சில நாட் ட்க்களுக்கு முன்னாடி பாத்திருந்தே என்னோட குழந்தைக்கு வந்து ஒ ஒரு சிறிய ஃபீவர் வந்திருந்தது நானு தொடர்ந்து ரெண்டு மூண் நாள் போயிட்டேருந்தே ஆ கடைசில அத நம்ப செக் பண்ணி பாக்கம் மோது வந்து அத டைப்பாய்ட் ஃபீவர்ன் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு குழந்தை வந்து எனக்கு என்னோட குழந்தையோட பள்ளில படிச்ச பையந்தா அவ வந்து அங்க வந்திருந்தா அப்ப அவ பேசம் மோது அப்பெல்லா நல்லாதா இருந்தா அந்த பைய அ அப்ப நா பாக்க மோது வந்து மூஞ்செல்லா வந்து வீங்கி போயிருந்தது அப்ப வந்து அவ சளின் சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆவி புடிக் க வந்திருந்தா அப்ப தம்பிக் வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்ருந்த டைம்ல அவ பேசிட்ருந்தா அப்ப வந்து சொல்லிட்ருந்தா எனக்கு வந்து இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் இருக்கு அப்பப்போ வந்து அலர்ஜி ஆயிடு மூஞ்செல்லா வந்து வ்வ் வீங்கி போயிடு அ சளி வந்துச்சுன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க வந்து அதிகமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கோ அ இப்ப வந்து ஒவ்வொரு டைமு நாங்க போம் மோ இந்த டைம் லாஸ் டைம் போகும்மோது வந்து அவுங்க வந்து ரொம்ப அலர்ஜியோடோட அளவு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன் சொல்லி சொல்லிட்டாங்க அப்டின்ற மாதிரி எல்லா அத கேக்கம்மோது அவுங்க ச்சு சிறு பிள்ளையாதா இருக்கா அந்த வயதுல வந்து அவ அவ்ள கஷ்டங்கள் அனுபவிக்கிறான்றதெல்லா பாக்கம் மோது வந்து ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ஏன்னா அவனால நினைச்ச சாப்பாட சாப்ட முடியாது இது மாதிரி அவனால நினைச்ச நேரத்துல படுத்து தூங்க கூட முடியாது ஏனா அது இரவு நேரங்கள்ல தா ந்த சளி இரும்பல் இந்த மாதிரி பிரச்சினைகள் எல்லா வந்து நமக்கு அதிகமாயிரு கு அ அதனால அந்த ப அந்த குழந்தை ஸ் சொல்லும் மோது வந்து எனுக்கு ரொம்ப கஷ்டமாதா இருந்துச்சி இது மாதிரி விஷ்யங்கள் குழந்தைகளுக்கு நடக்குதுன்றத வந்து கேக்க மோது ரொம்ப கடினமாருக்கு இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்னா நூறு சதவீதம் உண்மைதா இப்ப கொழந்தைங்களுக்குமே வந்து பாத்தீங்னா நீங்க சொன்ன மாரி நறைய நோய் தொற்றுதல்லா இப்ப வருது இப்ப அதுக்காக வந்து பாத்தீங்னா நெறைய தடுப்பூசிகள் கூட நம்ப வந்து பாத்தீங்கனா கொண்டு வரலா ஏனா இப்போ அந்த கால கட்டத்துல வந்து பாத்தீங்ன்னா இவ்ளோ நோய்க்கள்லா வந்து கெடையாது இப்ப இந்த சர்க்கர நோய்ல்லா வந்து பாத்தீங்கனா இப்ப வந்து பாத்தீங்ன்னா ஒரு வி ஒரு ஒரு ஊர்லே வந்து பாத்தீங்கனா ஒரு பத்து பேருக்கு இல்ல ஒரு அந்து பேதுக்குதா கொறஞ்சது வந்து பாத்தீங்னா அந்த காலகட்டத்துல வந்து இருக்கும் அதுவுமே என்ன சொல்வாங்கனு வந்து பாத்தீங்ன்னா சர்க்கர நோய் வந்து பாத்தீங்கனா இது வந்து சர்க்கர நோய் இருக்கறவங்க வந்து பாத்தீங்ன்னா பணக்கார வீட்ல அவுங்க வீட்ல மட்டுந்தா சர்க்கர நோய்ல்லா வரும் ஏழைகள் வீட்லெல்லா வராது அந்த மாரி கூட வந்து பாத்தீங்னா அந்த கால கட்டத்ல வந்து சொல்வாங்க சர்க்கர நோய் வரதே நம்புளுக்கு வந்து பாத்தீங்ன்னா இவுங்க வீ ட்லந்தா வரு பணக்கார வீட்லந்தா வரு வரது வந்து பாத்தீங்னா கொறஞ்சது வந்து ரொம்பவே கம்மியான எண்ணிக்கைல இருக்க ஒரு மனிதர்களுக்கு மட்டுந்தா வந்து வரு அப்படி இல்ல அப்டின்னா அது வந்து நம்புளுக்கு பாரம்பரிய பாரம்பரியமா இப்ப நம்பளோட முன்னோர்களுக்கு யாருக்காவ்து சர்க்கரை நோய் இரு க்குது அப்டின்னா அவங்களுக்கு வந்து வருன்ற மாரி சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கனா இப்ப நம்ப முன்னோர்கள்க்கு இல்லன்னா கூட இப்ப இருக்க சின்ன பிள்ளைகள் கூட வந்து பாத்தீனா ந்த சர்க்கர நோய் தொற்றுதல் வந்து வருது பாத்தா எதனாலன் கேட்டீங்ன்னா என்ன கேட்டா வந்து இந்த உணவு பழக்கம் தான் இதுக்காக முக்கிய காரணம்ன்றத நா வந்து தெளிவாவே சொல்லுவே ஏனா இது இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்ன்னா புள்ளைகள் வந்து பீஸா பர்கர் அந்த மாரி ஃபிரஞ்ஃபரைஸ் இந்த மாரி சொல்லக்கூடாத நறைய து வந்து பாத்தீங்கன்னா இந்த பானி பூரி இந்த மாரி உணவுகள் தா வந்து பாத்தீங்கன்னா கொழந்தைல இருந்தே வந்து பாத்தீங்ன்னா பிள்ளைகள் வந்து இந்த மாரி ஒரு உணவுக்கு வந்து பாத்தீங்ன்னா ரொம்பவே வந்து ஒரு அடிஷன் மாரி ஆயிர்றாங்க சோ இந்த உணவ வந்து பாத்தீங்ன்னா கட்டுப்பட்றதுக்கா கட்டுப்படுத்ததுக்காக நம்ப வீட்ல என்னதா நம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவே நம்ப வந்து பண்ணி கொடுத்தாலும் அந்த புள்ளைகள் வந்து கடைத்தெருவுல இருக்க உணவை தான் தேடி போறாங்க இதனாலதா எனக்கு தெரிஞ்ச வ அளவு வந்து பாத்தீங்ன்னா நோய்களுமே அதிகமா வருது ஏனா ஒரு கடையில போய் ஒரு புள்ளைகள் வந்து சா பட்றாங்கன் வந்து பாத்தீங்ன்னா அந்த கடையில வந்து பாத்தீங்ன்னா இப்போ அவுங்க எப்பிடி அவுங்க வ அவுங்க வந்து ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்த தா அவுங்க யூஸ் பண்றாங்களான்றத பாத்தீங்ன்னா அது ஒரு கேள்வி குறியாதா இரு க்கும் இல்ல அந்த பானி பூரி கொடு இருக்காங்க அப்டின்னா இப்ப அவங்க ஒரு பானிபுரி ஒருத்தங்களுக்கு குடுக்குறாங்க அப்டின்னா அது அதே கையால தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க அது பக்கத்துல இருக்க அந்த பெஞ்சு அந்த சேர்ல்லா கூட நாற்காலியெல்லா கூட வந்து பாத்தீங்கன்னா அத வந்து ஒரு ஒரு பிள்ளைகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி சளி இருமல் யாரோ ஒரு பிள்ளைகளுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க அந்த சளி இருமல் சப்போஸ் தெரியாம அவங்களே அறியாமல் அவங்க வந்து தும்புனாது கூட அந்த பக்கத்துல இருக்க அந்த புள்ளைகளுக்கு கூட படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெறைய வாய்ப்புகள் வந்து இப்ப அதிகமா இருக்குல்ல இப்போ இருக்க பெற்றோர்களுக்கும் வந்து பாார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு கால்வலி வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமா இருக்கு இப்போ எங் இப்போ இப்ப நீங்க ஒரு தெருவுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஒரு தெருவுல வந்து பாார்த்தீங்கன்னா மருத்துவமனையே இல்லாத ஒரு இடமே இப்ப இருக்க காலகட்டத்துல கடையாது அப்பல்லா வந்து பாார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வந்து போகணும் அப்படின்னாவே ஊர் தாண்டி ஊருக்கு தான் வந்து மருத்துவமனைக்கு வந்து போவாங்க ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில வந்து பார்த்திங்கனா மருத்துவமனைன்றது வந்து பார்த்திங்கனா ஒரு தெருல வந்து பார்த்திங்ஙனா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மருத்துவமனையாச்சு இருக்கு இப்ப யார பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கனு கேட்டா டாக்டர்ன்றது ஈஸியா சொல்றாங்க ஆனா இவ்வளவு வளர்ச்சி இவ்ளவு முன்னேற்றம் வந்து நம்மளுக்கு நடந்தா கூட அந்த நோய்களில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடே இல்லாம தானே இருக்கு அதுவுமே இந்த மழை காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அந்த சளி இருமல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூலுக்கு ஒரு புள்ளைய அனுப்புறோம் ஒரு புள்ளைக்கு காய்ச்சல் அந்த புள்ளை வந்து இப்ப வந்து் ஆ மாலையில வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டுட்டோம் அப்டின்னா அடுத்த நாள் வந்து நம் புள்ளைகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதே மாரி காய்ச்சல் வருது இப்ப இ இவ்வளவு ஈசி இவ்வளவு வந்து சுலபமா வந்து பாத்தீங்கன்னா அ நோய் தொற்றுதல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து இப்ப இருக்குது இத வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அ இப்ப இவ்வளவு மருத்து மருத்துவமனை இவ்வளவு முன்னேற்றம் நம்மளுக்கு வந்து அடைந்துவந்து பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பூசி இல்லை வேற ஏதோ முலைய மூம் மூலமாச்சும் வந்து பாார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த நோய் எதிர்ப்பு தடுக்கறத்துக்கு வந்து அது வந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ள இருக்க புள்ளைகளுக்கு வந்து எந்த நோய் வந்தாலுமே தாக்குப்புடி ரொம்ப கஷ்டம் நீங்க சொன்ன மாரி ஒரு சளி இருமல் வந்தாவே தாக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல இத வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வர தலைமுறையினர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கும் தா நல்லா இருக்கும்ன்றது வந்து என்னோட கருத்தா நான் நினைக்கிறே
கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாமே ஒரு நல்ல விஸ் ங்கள் தான் ஆனா இ இப்ப நம்ம உணவு முறைகள்ல இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா நான் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தே அ அப்ப பாத்தீங்கன்னா ஆ என்ன படிச்சிருந்தேன்னா ஒருத்தர் வந்து இந்த நமக்கு நிலத்துல அவங்க வீடலேயோ இல்ல கடைகள்லயோ வந்து விளையற காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா அந்த காய்கறி ல்ல தான் வந்து உணவாவே வந்து அவரு சாப்ட்டுருக்காரு ஆனா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் காய் காய்கறி அப்படியே சாப்ட்டோம்னா நமக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிருப்போம் இல்லைங்களா ஆனா வந்து அந்த காய்கறிகளை வந்து கழுவி அவர் வந்து பச்சையாவே யூஸ் பண்ணி சாப்ட்டுருக்காரு ஆனா அவரு சிறிய நாள் சிறிது காலம் கழித்து உடம்பு வந்து ரொம்ப மெளியா ஆரமிச்சதுஇண்டு அவர் போய்ட்டு வந்து செக் பண்ணி பாக்கும் போது பாத்திங்ங அப்டின்னா அவருக்கு வந்து கேன்ஸர் இருந்தது அப்டின்னு சொல்லி ஏ மருத்துவமனைல வந்து சொல்லி இருந்தாங்க ஆனா வந்து அவரால அதை வந்து ஏத்துக் கவே முடியல ஏன்னா அவர் வந்து உணவு பழக்க ங்கள் வந்து ரொம்ப கடபிடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் அ அவருக்கு எப்படி திடீர்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கும் போது வந்து இது மாதிரி நான் காய்கறிகள் எல்லாமேதான் வந்து உணவா வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரு மருத் மருத்துவமனைல வந்து சொல்லும் போது அவங்க ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து அது எடுக்கும் போது பச்சையா வந்து அவரு அப்படியே எடுத்து எடுத்து சாப்ட்டு இருக்காரு ஏன்னா அதுல மருந்து அடிச்சிருந்திருந்து அந்த காய்கறிகள் எல்லாமே அப்படியே சாப்ட்டதுனால அதுல இருந்து மருந்துகள் உட்பட எல்லாமே வந்து அவருக்குள்ள போயிருந்ததுதான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபுடிச் வச்சிருந்தாங்க ஆய்வில்ல ஏன்னா வந்து நம்ம காய்கறிகள் வந்து ஆ கண்டிப்பா காய்கறிகள் வந்து வீட்லதான் நம்ம எல்லாமே வந்து சமச்சு வந்து சாப்டணும் ஆனா வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து ஆ நம்ம பச்சையாவு அப்படியே வந்து நம்ம சாப்பிடக் கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதுல நா கத்துக்கிட்டே ஏனா கொழந்தைகளுக் கு வந்து நம்ம எப்பயாச்சு இப்ப காய் நம்ம நருக்கிட்ருக்கு போது அப்டியே குடுப்போ ஏனா இப்ப கேன்ஸர் அப்டின்ற ஒரு விஷ்யோ வந்து அ நம்ளுக் அது எப்டி வருதுன்னே நமக்குளால சொல்ல முடில ஒரு இப்ப ஒரு ஆள் வந்து நல்லாவே இருந்த ஒரு ஆள் இப்ப என்னோட சொந்தக்காரங்கள்லே ஒருத்தர் வந்து நல்லாவே இருந்தாரு எந்த ஒரு கெட்ட பழக்கமு இல்ல களி கூழ் இப்டி எல்லாமே குடிச்சு அ வ வளந்தவங்கதா விவசாயோ பண்ணவங்கதா அவங்களோட ஒடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாதா இருந்தது வெளியில போயிட்டு இப்ப டீ காபி குடிப்பாங்களே தவிர உணவு கூட வந்து வெளியே போய் வந்து உண்ண மாட்டாங்க வீட்டுல வந்துதா வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இருந்த ஒரு ஆள் திடீன்னு சொல்லி தலவலியும் வருது ஆ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணம் போது வந்து அவருக்கு வந்து அ செக் பண்ணி பாக்கம் போது வந்து அவருக்கு ஸ்கேன் எடுக்கும் போது தலையில போயிட்டு கே -கேன்சர்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அத வந்து யாராலயுமே வந்து ஏத்துக்கவே முடியல ஏன்னா வந்து அவரு அவ்வள ஆரோக்கியமா உள்ள ஒரு ஆளுக்கு எப்படி கேன்சர் வரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாவே நமக்கு வந்து நிக்கு இல்லைங்களா அதனால வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எது எதுமே பிரச் பிரச்சனைகள் எந்த ஒரு உணவுமே வந்து நம்ம ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டு இருந்தாலியுமே வந்து ஏதாது ஒரு வகையில எப்படியாவது அது நமக்கு வந்துருது ஆமா. அது நம்ப எப்படி வருதுன்றது நமக்கு தெரியறதுல நோய்கள் பத்தி பேசணு அப்படின்னா நம்ம பேசி கிட்டே இருக்
பேசிக்கிட்டே நாம போலாம் நீங்க சொன்னது வந்து உண்மைதா. எப்டிதா நீங்க சொன்ன மாதிரி இந்த நோய்கள் வந்து வருதுனேன்றது கூட நெறைய பேருக்கு தெரியல அந்த கேன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து கூட இன்னு கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலைல தா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோ அப்ப வந்து நம்ம நம்ம உடம்ப வந்து நம்ம எவ்வளவுக்குஅவ்வளவு நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கவ்வளவுவந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட அடுத்த தலைமுறைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வளருவாங்க முடிஞ்ச அளவுக்